கேக்குதா
க்குதுடி நீ எங்க
நா அத்த வீட்ல படுத்துருக்கன்டி
காலையிலயே கூப்புறன் சொன்ன
ஆமா அங்க போயிட்டு வந்தா படுத்துருக்க
அப்புடியா சேர் நீ கூப்புல்லியா அதா நானே கூப்புல்லான் சொல்லி என்ன ஏதுன் கேக்கலான்தா கூப்ட
ஆஹா போயிட்டு வந்து டையட் டாயிடுச்சு அதா வந்து படுத்துட்டே
ஓ சேரி சேரி பாப்பா
பாப்பாதா ல இன்னு பாக்கல அங்க தம்பி வீட்டுக்கு போயிருக்கானம்மா
ஆ
அங்க போன் பண்ண தூங்கிட்ருக்கே ஏன்சோனே கூப்ட்டு வரேன்னாங்க அதனால தா இங்க சேரி அப்டே இங்கேப் படுத்தா புள்ள வந்தொட்னே அப்டே தூக்கிட்டு போயிடலான்னு படுத்திருக்கே
சேரிச் சேரி அண்ணா
அண்ணா வேலைக்கு போய்டுவார் கால்ல அது போம்போது அம்மா அம்மா எங்க போற அம்மா எங்க போற அப்படின்னு கேட்டேன்ச்சு பாவோ
அ விட்டுட்டு போறனால அதுக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு
ஆமா அங்க போய் எனக்கே புள்ள நெனப்புதா இருந்துச்சு
சேரி சேரி
அங்க எல்லா பாப்பா வயசு புள்ளைங்க தான அதுனால அதுகுளா பாக்க பாக் க்க எனக்கு முழுசா புள்ள நெனப் ப்புதா
ஓ சேரி சேரி எத்தன மணிக்கு வந்த
ஆ இன்னைக்கு இந்த மூண் நாள் ஒரு மணிக்குலா விட்ருவாங்களாமாடா
ஆ
அதுக்கப்புறொ ஜூன் ஒன்னாந் தேதிலருந்து மொதண்ட்ர மணியாமா
ஓ சேரி சேரி இது ஒன்னா அதாவது இப்ப போற மூன்னாலுமே எப்டி டிரைய்னிங்கா இல்ல
ட்ரெயிங்லால்ல போய் சும்மாதா ஒக்காந்துட்டு வரே நானு ட்ரைனிங் குடுப்பாங் உங்கப்பா ட்ரைனிங் குடுக்க மாட்றாலு ஒன்னு குடுக்க மாட்டறாலுக இது எனக் எனக்கு அப்டே கடுப்பாகுது கண்டினியூ பண்றா இல்ல ச்சு ஒரே நாள்ல போயிட்டு நம்ம எது டிசைட் பண்ண முட் முடியாது இல்லையா அதுனாலதா இருக்கு தனியா சிலபஸ் இர்க்கு ஐய கடவுளே ல்லே தம்மிலே சொல்லித்தர மாட்டேறாங்கடி
அப்றொ
ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலிஷ் மட்டுதா
பாரே இங்கீலீஷ் மீடிமா
ஏ இல்ல நோர் நார்மல் தா ஆனாலுமே அவங்க இங்கிலீஷ் தா சொல்லி தராங்க தமிழ் சொல்லி தர மாட்டேறாங்க
ஆ ஓ இந்த கொழந்தைங்கிட்டல்லா பேசும்போதுமே இங்கிலீஷ்லயே பேசுனா அந்த குழந்தைங்க அப்டியே ட்ரைனிங் ஆகும்ன்னு
ஆமா அதுக்குன்னு இப்பில்லாம் இருக்க கூடாது நாலா தமிழ்ல தா பேசினே
அன்னா
இதா அவங்க இல்ல எங்க மேடம் ரைம்ஸ் பாட தெரியுமா அப்டின்னாங்க
அ
ரைம்ஸ் ஒண்ணு தெரியு மேம்னா இல்ல மேம் மொத்த பதினஞ்சு ரைம்ஸ் கத்துக்கணு நீங்க
அ
ஏட்ட நாங்க எ புல்லைக் சொல்லிகொடுக்க வயஸ்ல எனக் க்கு சொல்றீங்களே இதெல்லா ஒரு நாயமானு மனசுக்குள்ள நினைச்ச ஸ்டோரி சொல்னுமாமா
ஓ அப்ப வந்து ஒன்னா தேதில இத நீ சொல்லி தரதா உனக்கு இப்ப இருந்த ட்ரைனிங் குடுக்கறாங்க அப்டி
இப்ப வந்து சிலபஸ் மட்டு கைல குடுத்து இதா சிலபஸ் ஆ டைரி தனியே டீச்சர்ஸ்க்குன் சொல்லி தனியா டைரி கொடுத்தர்றாங்க
ஓ
சரியா ஐடி கார்ட் குடுத்துருவாங்க
அ
அத பாத்துட்டு ஆ அப்டி இல்ல மேல இருந்து வந்து தொவச்சு ட்டு ஆ எனக் தெரிமா இது என்னமோ சொன்னாங்களே ஆ டெ அப்டேட் என்னென்ன இருக்கு கால்ல ஒன்பது மணிலருந்து அந்த ப்ள்ளைங்களுக்கு என்ன லஞ்
அ
என்னென்ன சொல்லி் கொடுக்கணு புடிக்கணு
ம்
அப்டின் சொல்ட்டு அந்த இது வரு அதுக்கப்பறமா ஆ அவங்களுக்கு உ அதாவது ரைம்ஸ் சொல்லி தரணு அப்றோ வந்துட் எஜுகேஷனல் கேமு அப்ற கேம் ஆக்டிவ் டைமு ஆ ஸ்ன ஸ்நேக்ஸ் டைம் லஞ்ச் டைமு எனக்கு வேற யூ கே ஜிக்கு போட்டாங்க
எல் கே ஜிக்கு வேற ஆளா
ஆமா யூ கே ஜி பே ப்ளே கிரௌண்ட்க்கு ஒருரத்தங்க எல் கே ஜி வெக்கணு யு கே ஜி ப்ரீ கே ஜி எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தங்க
ஒ சேர் சே
அதுனால அவுங்க இன்னு ஹாண்ரைட்டிங் அத ஒரு ப டே சீ எழுதுடா எங்கம்மா எப்ப வரு ஏ சீ எழுதுடா எங்கம் மா எப்ப வரு வீட்ல ஒன்னு வச்சு மேக்கிறதே பெருசா இருக்கு இதுல இத்தினிய வந்து பாக்கணுமா
ஆ அதா நீ வந்து இந்த ஒன்ன வந்து அப்பப்ப எங்க அத்தைய கொண்டந்து வுட்டுட் போயர்லாகு தண்டன ஆண்டவ கொடுத்
அப்போ பாப் பா வந்து நெனைப்பா என்ன ஒரு த்திய வந்து நீ அப்பத்தாட்ட வந்து விட்டு விட்டுட்டு போயிற ஒனக்கு இருக்கு அப்டிங்கிற மாரி நெனைப்பா மனசுல
இல்ல தொல் பாப்பா அப்பற அங்க வேலைக்கு வேற சொல்லியிருந்தாங்க யாரா இருந்தா சொல்லு அ அதாவ்து சாய்ங்கால நாலு மணிலெந்து ஏழு ஏழ்ன மணி வரைக்குமாமா
அ
ஒரு மூணு கொழந்தைங்க வருவாங்களாம்மா வேல எதுவு இருக்காதம்மா நம்ம கொழந்தைங்கள கூட்டிட் பய் க்லாமம்மா
ஓ
ஆ அங்க அந்த பாத்துக்கணுமம்மா அந்த ஏழ்ர மணி வரைக் பாத்துட்டு அந்த ஏழ்ர மணிக் மேல கூட்டி வந்தர்லாமாமா
ஓ
ஆ மூணு மண்நேர ன்னாங்க மூ மூ மூவாயருவா தருவாங்க அப்டின்னாங்க யாரா இருந்தா சொல்லுங்கன்னாங்க அ சேரிங்க நா கேட்டு சொ ஆமா ஆனா கேட்டு சொல்றங்க அப்டின்ட்டு வி ட்டுட்டே
அ அ
அ வேற என்ன சொல்ல முடியு இப்பதா எடுத்தாங்களாமா நான் டீ ச்சிங் ஸ்டாஃப்ஸ்லா நறைய பேர
ஓ
இப்ப இன்னிக்குதா அவங்களு அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப்பு மத்த ரெண்டு பேருமே இன்னிக்குதா வந்தாங்க
ஓ சேர் சேரி
வேலையே இல்ல சும்மா உக்காந்துக்குறாங்க உக்காந்து அந்த உக்காந்து நாயம் பேசிட்ருக்காங்க கால்ல போன்ன ஃபஸ்ட்டு ஸ்கூல்லா ஃபுல்லா கூட்டியுட்டாங்க
ஆ
அதுக்கப்புறமா உக்காந்து கொழந்தைங்களா கொழந்தைங்களா வராங்க கொ வந்த குழந்தைங்கள கொண்டு வந்து பேக் அங்க வெச்சுட்டு அந்த ஒரு பதினோரு மணி அங்க போய் எல்லாத்துக்கு ஸ்நேக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி குடுத்துராங்க
ஓஓ
ஆ ஸ்நேக்ஸ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி குடுத்த பெறகு கொழந்தை அங்கயே உக்கார் அதா கொழந்தையுங் கூப்புட்டு அவங்க கொழந்தையு சேத்து கூப்புட்டு வந்துக்குறாங்க
ஓ சேர் சேர் எப்டி ஹெல்பரா
ஆமா ஹெல்பர்தா
பரவால்ல கொழந்தை இருங்களுக்கு இந்த மார் ஒரு வேல கெடச்சுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்ச இது இதா இருக்கு
ஆமா
ம்
சம்பளங் கம்மியா கெடைக்கு அவ்ளோதா ஆனா அவுங்களுக்கு எவ்ளோ சம்பளம்லா தெரியாது எனக்கு டைமிங் கம்மியா ங்கரங்காட்டி என்ன யாரா இருந்தாலு இப்பொதைக்கு நமக்கு வெளிய எங்யுமே வந்துட்டு
அ அ
அஞ்சு ரூவானா அஞ்ரூவா ஹாஸ்டல்லு போய்டியா
ஆ ஆமா
ஏ
ம் ம்
பாக்கி இவுங்க மா அவுங்க அண்ணண்ட்டதா பேசிட்டு சொல்லிட்டு இருந்த ஆஃப் ப்பா அஞ்சு ரூவாதா வரும்பா ஆனா நம்முளுக்கு ஏதாவது எனக்கு ஆகுமாப்பா அப்டின் கேட் ட பாக்கி என்ன உன் க்கு அப்டின்னு ஆ இல்ல பரவால நீ போ உனக்கு கொஞ்சோ ஒரு மாரி ரிலாக்ஸ்டுடா இருக்கு நீ போ அப்டின்டா ஒரே வார்த்தையில
ஆ அதா அதா சேரி அண்ணாட்ட சொல்லிட்டியா இந்த டைம்ல இருந்து இந்த டைம் அப்டிங்ரமாரிலா சொல்லிட்டியா
ஓ ஏ போம்போது அண்ணனயு எறக்கி விட்டு விட்டு போயிருவாரு
ஆ
வரம்போதுதா நாய் இருக்கு
நாய் ரெண்டு மணிக்கு வரைக்கு நாய் இருக்கு
பதினஞ்சு நாய் டி
வர வழிலயா
ஆமா
பகல்லே இத்தன் நாய்னா அப்ப நைட்டு நெனச்சுப்பாரு
தெரில எனக்கு பதுநஞ்சு நாயி ஆம்மா அப்டினு ஆய்ட்சு ஆனா நைட்டுலா வந்து பிக்கப் பண்றக்கு யாரோ ஒருத்தர் வரணு ச் முன்னாடியேதா இருக்கு
ஆ
இருந்தாலு அது வந்துட்டு என வி ஐ பி ஏரியா
ஓ சேரி சே
அதுனால
உ இப்ப நீ வந்து ரெண்ட்ர மணிக்கு வந் தெருவல
ஓ நா ரெண்டு மணிக்கெல்லா வந்துருவே
எப்டி சேர் ஆட்டால வந்துருவியா வரும்போது
நடந்துதா நடராஜா சர் வீஸ் தா
பக்கந்தானா
ஆ பக்கந்தா நடராஜா சர்வீஸ்தா
சேரி சேரி அப்போ அதனால என்ன இப்பொ ந நடக்கறது நல்லதுதா ஆனா நீ நடக்கறதா கஷ்டொ
ஆ பெர்ஸா தெரியல வந்துட்டே அப்பறெ இது மதிய நேரோ வாராங்காட்டி அதா யோசனயார்கு வெயிலுலால்ல இந்த நாய் தா பிர ச்சுலா
ஓ மதிய டைமு வந்தாலுமே உனக்கு எதன் நாயி ஏதாவது பின்னாடி வருது அந்த மார் அதுலா பண்ணுதா
அது எதுமே பண்ணல
ஆ அப்ப அந்த மாரி இருந்தாதான பயப்படுனும்
நம்ப முடியாதுடி நாயிங்கள ஒவ்வொரு நேரோ
அ அ அ
அது வாட்டுக் இது நெறைய பாக்குறோம்ல எவ்வளோ பாக்குறோ
கடுச்சு வெச்சு அவுங்க ரெண்டு வேத்துக்குமே அத்தன ஊசி போட்டோ
ம்
எங்க மச்சாண்டார் ஒய்ஃப்க்கு முக்குள்ள அந்த கறி கடை கிட்ட தெருநாய் கடுச்சு அவங்களுக்கு ஊசி போட்டோ
அப்பா
இந்த மாரிலா இருக்கு டக் நல்லாதா இருக்குது டக்குனு எப் எப்போ அதாவது எப்புடின்னா ஸ்கூலுக்குப் போகும்போது பாப்போட லன்சு பேக மறந்துட்டு போயிட்டாங்க
ஓ
போய் அந்த முக்குள நின்னுட்டு லன்ச்சு போக எட்டு வரும்போது சடான் வந்தது அப்டி ஏறி உக்காந்துருக்காங்க வண்டில அது இன்னொர் நாயி தோ மாயி சண்ட போட்டு வந்தது அந்த நாயி கடிக்குறதுக்கு பதிலா அக்கா கால கடுச்சுருச்சு
அதுனாலயே பயமா இருக்கு எனக்கு இப்ப
ஆ நாயினா மட்டு கொஞ்சோ ஜாக்குரதையாதா இருக்குணு
ஆமா அது ஒரு நாயினா அப்படி அப்ப பத்து பதுனஞ்சு நாயினா யோசுச்சுப்பாரு
அதுதா அதா பயமாவே இருக்கு சேர் நீ கேர் ஃபுல்லாவே போயிட்டு கேர்
ஆமா நா பாப்ப நாளைக்குள்ளப் த்து நாயி இருந்துச்சுன்னா வெச்சுக்கோவே அதுக்கு ஏதோ ஆள் நாளைக்கு உங்க அண்ண பிக் கப் பண்ணிருவாரு ஆ டாக்டருதா ஏதாவது பாக்கணு
சேரி சேரி சேர்டி சேரி நா வந்து எனக்கு ஒரு கால் வருது பேசிட்டு கூப் பற ஆ சேர் ஆ வெக்கற ஆ